ஹலோ
எப்படிருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கன் சிஸ்
ஆஹ் நீங்க நல்லா இருக்கங்க தோழி எப்டி இருக்கீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க
ஏதோ வீட்டு வேலைகள் தா சிஸ் நீங்க எப்படி இருக்கீங்க தோழி
ஆஹ் நல்லா இருக்கே நா வீட்டு ஆஹ் சொல்லு
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோழி
நா இப்பதா எந்திரிச்சே எந்திரிச்சு பாத்தீங்கன்னா ஆ பெட் எல்லா மடிச்சு வச்சு டு அப்படியே ஏதாவது வேல செய்யணு இன்னைக்கு அலுவலக வேல இருக்கு வீட்ல ஒரு வேலயு செய்யல துணி வேர துவெக்கனு பதினஞ்சு நாள் துணி கெடக்குது மிஷ் ன்லதா போடுணு மழ மாத்தி மாத் தி வருதா ம் அப்ற அதனால எது பண்ண மு டில கட வீதிகளுக்கு போகணு நெறைய வேல இருக்கு இன்னைக்கு நாயித் துகிழம அசைவம் சாப்பாடு கேக்குது ஆனா வீட்டுல செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால கடுப்பாய்ருச்சு கம்முன்னு உக்காந்துருக்
அப்படியா தோழி
என்னைக்கு என்ன சமையல் செஞ்சிங்க
நா இன்னைக்கு ஞாற்றுக்கெழம இருக்கிறதுனால கறி எடுக்கலான் பாத்தோ
ஆ கோழியா இல்ல ஆட்டுக்கறியா
ஆட்டுக்கறிதா தோழி கோழி அவ்ளோ செட் ஆவாது
நாங்களு அதுதா கோ க்க மாட்டோ எடுத்தா நாட்டு கோழி இல்லேன்னா ஆடு தா ஆ மீன் கேட்டே மீன் வந்து தரமாட் டேன் சொல்லிட்டாங்க
இதனால இந்த கோழியு ஓ மீனு சாப்ட்டா ரொம்ப ஆஹ ரொம்ப உடம்பு சூடு வந்து ஆ ஏற்படுத்திடுமா அதனால அது வேணான்னு சொல்லிட்டே
புரியுது புரியுது உம்
அம் நீங்க சாப்டீங்களா தோழி நீங்க
நா இன்னு இல்லேங்க இப்பதா பல்லே வேளக்கி முடி செனே சாப்பிடணு இனிமேல் தா நீங்க
இல்ல தோழி நானு எழுந்தேன் இப்பதா எழுந்து சேரி வெய்ய வ் ஆமா அதா ரொம்ப ப ஒடம்பு சோர்வா இருந்ததுனால
சேரி கொஞ்ச நேரோ அ தூங்கி எந்துரிச்சு அப்புற செய்ய வேண்டிதா அப்புற என்ன செய்யற் வீட்ல அதல்லா புரிஞ்சுக்குறங்ளா இருந்தா பிரச்சன இருக்காதே சில குடும்பத்துல கூட்டு குடும்பமான் அ இன்னு
அ செய்ய மாட்டாளா அப்டீன் கேப்பாங்க இங்க இல்ல என்னோட வீட்டுக்காரு தா பாத்துக்றாரு
ஓ நீங்களு நீங்களு கணவர் மட்டு தா இருக்கீங்ளா கொழந்தைங்க
காங்க அவுங்கு அவுங்குளு வேலைக் போறாங்க மாமியரோ செரி அவுங்களே எதூநாங்க கேக்கறது இல்ல நாங்களே எங்க வேலைகளை நாங்களே பாத்து இருக்றது என்னால முடிஞ்சா நா செய்வே ஆ ஒரே வீட்லதா ஒரே வீட் கதா இருக்கோ
ஆ
ஆ என்னால முடிஞ்சா நா செஞ்சுப்பே இல்லன்னா ஏ வீட்டுக்கார் செய்வாரு பாப்பா வந்ததுல இருந்து கொஞ்சம் முடில அவள பாத்துக்கணு ஹ் அ இப்ப நாலு மாதங்கள் ஆவுது தோழி
ஓ செரி செரி ப்ப என்ன கா இனி உ இப் இப்ப மொட்டையடிச்சு காது குத்து துன்னா எப்
இப்போ பதினோராவது மாதம் இல்லன்னா ஒன்பதாம் மாதம் பண்ணலான்னு இருக்கோ கொஞ்சொ முடி கொஞ்சொ கொழந்தைக்கு அதிகமா இருக் க்க மாரி இருக்காது ஒம்பதா மாதமே துல
பண்ணிருங்க இப்போ எங்க அக்கா மகளுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க அவளுக்கு இப்ப இன்னைக்கு நேத்து பொறந்த நாளு ரெண்டாவது பொறந்த நாளு இன்னு மொட்டை அடிக்கல காது குத்தல ஏன்னா ஏன்னா அவங்க வெளிநாட்டுல இருந்தாங்க அப்ப இங்க வந்தா எல்லா அந்த சீர இதெல்லா செய்யணு சொல்ட்டு விட்டாங்க இப்ப இன்னு பொறந்த முடி எடுக் க்காம் பாத்தீங்ன்னா அது ரெண்டு வய்சுலது அப்டியே குட்டிக் குட்டி குட்டிபொம்ம குட்டி சாத்தானுகளுக்லா முடிமொள க்கும்ல அந்த மாரி முடி நல்லா மொளச்சு ஜடையெல்லா போட்லாங்க அந்த அளவுக்கு இருக்கு. அஹ் எனக்கே சிரிப்பா வரு ஆனா அதுனால அந்த புள்ள வந்து நலுங்கிட்டே இருந்துச்சு உடம்பே ஒட்ட மாட்டேங்கு ஏன்னா பொறந்த முடி எடுக்கலேல்ல அதனால
அது அது இருந்தாதே கொஞ்ச கஷ் டந்தா தோழி அது அஹ் குழந்தைங்க வந்து பய அ கொஞ்சோ ம் ஏறவும் மாட்டாங்க அப்டியே இருப்பாங்க அது நோய் க்கள் வேற வரு தாங்கணு அது பசங்ளுக்கு தலவாரி போடணுனா சிக்கு இருக்கு. ஆலைனா பேன் புச்சுச்சு னா ரொம்போ கஷ்டோ அதெல்லா அதுக்குதா நானு பாக்குற. தோழி ஒம்பதாம் மாசோ இல்லனா பதினோராது மாசோ பாத்து அடிச்சுலான்னு இரு
எப்பிடி நீங்க எப்பிடி இதெல்லா எப்டி திருவிழா மாரி வெச்சு சடங்குமாரிப் பண்ணுவிங்ளா இல்ல சும்மா எளிதா ஒரு நாலஞ்சு பேர கூப்ட்டு வெச்சு
ஆமா எளிதாதா பண்ணுவோ தோழி நாங்க ரொம்பெல்லா இது பண்ண மாட்டோ. உம் முனேஸ்வரர் அவர கும்பிட்டுட்டு அஹ் பச்சம்மா கோயில் குலதெய்வோ இருக் குல்ல அங்க போய்ட்டு சும்மா ஆஹ் சாமிக்கு எது கெடா வெட் டீகிது இது பண்ணிட்டு அந்த ஊ மக்கள கூப்ட்டு சாப்பாடு போட்ருவோ
அவ்ளதா போதும் போ ம் ம் அப்ப எப்டி நீங்க மொட்டை அடிச்சு அதே நாளு காது குத்தீடுவீங்க
காது குத்த மாட்டோ வெறு மொட்ட மட்டு அடிச்சில்லா ஏனா ஃபஸ்ட்டு பாப்பாவு இருக்காங்க அவுங்குளுக்கு ஒன்பது வய்சு அ ஒன்பது வய்சு ஆனாலு தா ஒன்னா சேத்து பண்ணணுமா நா இ இவளுக்கு முடி அதிகமாரு கதுனால பாப்பாக்கு செரி நம்ப முன்னாடி இவுளுக்கு பை பைய பாப்பா வந் ஆ அவனுக்கு இப்பதா ச ஆறு வய்சு ஆவுது
எங்க ஆயா அவனுக்கு அது ப பண்றதுக்கு கோச ப்றன் நீங் இவ்ளக் வெச்சிருகிங்க மொட்டை அடிக்கும் மோதே குத்திற வேண்டி
அது சொன்னா அவ்ங்க கேக்க மாட் ட்றாங்க வீட்ல சடங்கு அந்த மாட்தா அவனுக்கு ஒன்பது வயசு ஆவ சொல்லதா பண்ணனு அ
ஆ இப்ப எங்க அக்கா நீங்க சொல்றீங்கல இதேதா என்னன்னா எங்க அக்காக்கு வந்து ரெண்டாவ்து கொழந்த இவ மொத கொழந்த வ ந்து அஞ்சு வய்சு இப்ப ரெண்டாவ்து கொழந்த இப்ப ரெண்டு வய்சு இப்ப என்னன்னா மொத கொழந்தை டி வந்து காது குத்தல மொட்ட மட்டு அடிச்சு வெச்சிருந்தாங்க அதனால அ வெளிநாட்ல இருக்கறதுனால கம்மல் எல்லா போட தேவையில்லைல்ல அந்த ஒட்டுக்கம்மல் மாரி போட்டு உட்டுட்ருந்தாங்க இப்ப இங்க வ றாங்க அதனால இவ்ளுக்கு சேத்தி அடிக்கணுனா அதா சொன்னே அவுளுக்காவ் வெயிட் பண்ணிட்ருக்கீங்கள்ல ஒரே செலவா போயிரு
ஆ
ப்டினாங்க அதா நா சொன்னே ஆஹா அவுங்க சொன்னாங்க நா எனக்கு என்ன ஒரு பிடிவாதம்னா நா கொழந்தைக்கு சித்தி இல்ல இல்ல நீங்க பிள்ளைக்கு மொட்டதட்டணு நீங்க தட்லீணா நானே கூட்டு போய் தட்டிருவே இங்க வந்தா அப்டிதா சொன்னே இப்ப அவுளுக் ஒடம்பே செ ரி இல்லங்க நீங்க சொன்ன மாரி பேன் எல்லா வந்துருச்சி தலைல அப்புறோ பிக்கிது பிக்கிதுங்றா அப்றோ என்ன செய்யறதுன் சொல்லிட்டு ப்றோ நேத்து தா கூட்டிட்டு போயி மொட்டைய தட்னோ
ஓ அப்டியா தோழி அது ஆனா அது வந்துச்சுனா ரொம்ப கஷ்
இல்லங்க நா அதனாலதா சொல்லி அப்ப அங்கயே கட்டிட்டாங்க இத மொ முதல்லயே அவுங்க செஞ்சிருக்கணு சரியா கொழந்தைங்களுக்கு க்கு வந்து அது என்னங்குது நா சொல்ற இந்த நேத்தி கடனு இங்க கெடா வெட்டணு நா மொய் செஞ்சிருக்க அவுங்க வந்து செய்யணு அட இதெல்லா பாத்து ட்டுருந்தா முடியாது கொழ ந்தைகங்க ஹெல்
ஆமா ஹெல்த்தியா இருக்கணு அதுதா நம்மளுக்கு வேணு அ உம் உம் அதுதா பாக்குற தோழி நானு பசங்க அது என்ன சாப்பிட்டாலூ பசங்க வந்து வெயிட்டு ஏற மாட்றாங்க
உண்மதா உண்மதா பையனுக்கு பிரச்சன இல்லை பொம்பள புள்ள அழகா கம்மல எல்லா போட்டு
அழகு பாக்குறோ அதுதா கு
பரவால்ல உங்களுக்காவது ஒரு பையன் ஒரு பொண்ணு இல்ல எனக்கெல்லா இன்னுமே எதுவு இல்ல கல்யாணோ இனிமேல்தா எனக்கு பயமா இருக்கு என்னன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத் த்துல சொல்றாங்க ரெண்டெல்லா வளத்த முடியாதுங்க ஒன்னு கே சிரமமா இருக்கு அப்பிடி இ க்கிறாங்க என்னன்னு தெரியல ம்
சொல்றாங்க தோழி அதெல்லாம் நம்பாதீங்க ரெண்டா இருந்தாதான் நம்மளுக்கு இதுவா இருக்கும் ஆ ஒண்ணுக்கு ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க விட்டு குடுப்பாங்க ஒன்னா இருந்தா ரொம்ப பாசமாயிட்டு ரொம்ப அது திமிர் ஆயிடுச்சா உங்க பசங்களுக்கு ம்ச் என்ன சொன்னாலும் விடு அ பாத்துக்கலாம் எப்பிடினாலும் நம்ம கிட்டதானே அப்பிடின்னு ஆயிடுறாங்க
இப்ப நானுமே எங்க வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணா வளர்ந்தேன் கூட பெறந்தது யாருமே இல்லதான் அந்த மாரில்லா இல்ல ரொம்ப
ஆ இரு இல்ல கேர்ள் வந்து எனக்கு தெரிஞ்சு அதாவது பெண் கொழந்தைகள் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஓ பையனா பொறந்தா அவுங்க த்தவங்க வந்து ரொம்ப இதுவா நடந்துக்குதுங்க பசங்க அது சொன்னா கூட ஏத்துக்க மாட்டறாங்க ஒரு இதுவும் இருக்க மாட் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு பெண் கொழந்தைங்கல்லாம் அத கொஞ்சம் இதுவாயிடுவாங்க புரிஞ்சுப்பாங்க அந்த கேட்டகிரில இருக்கும் இருப்பாங்க இவுங்க செரி இவுங்கதான் ரொம்ப இதுவா இருக்கறாங்க அதனால தான் இ ரெண்டாவது குழந்தைய நான் இது பண்ணனும் ஆஹ் இதல்லாம் சேரிப்ப மகாராஜ அப்படிங்கலா பாப்பா செகண்டு கொழந்தையே நான் எதுவும்
ஏங்க இதாவது பரவாயில்ல எங்க அக்காவுக்கெல்லாம் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணு இனி ஒரு பையன் ஒரு பெத்துகுன்னுன்னு ஆசையா அதனால என்ன மூணாவதா அப்படின்னு கேட்டே அது ஆமாப் பையன் நான் ஒரு வேளை ரெண்டுதும் பொண்ணா பொறந்துருச்சுனா என்னா செய்வீங்க
ஆ ரொம்ப நல்லது
இல்ல இல்ல எங் இல்ல எங்க மச்சாண்ட கேட்டேன் மூணாவது பொண்ணா பொறந்தா ஏமா உம் வாயில நல்லது வராது நா சொன்ன பையன் என்ன பொண்ணு என்ன ரெண்டு பொண்ணு பொறந்துடுச்சு இல்ல நீ இவங்களுக்காக வாழ் இல்ல இல்ல நாங்க நல்லா சம்பாரிக்க சரி நீங்க நல்லா பெத்து வளர்த்துங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன் இப் இப்ப பாத்தீங்கன்னா எங்க கா வந்து மூணாவுது மாஸ்மா இருக்
அப்டியா சே விடுங்க அத ஆண் கொழந்தையே பெறக்
இல்ல நீங்க வேற சொல்றது கேளுங்க அவுங்க வெளிநாட்ல இருக்காங்க அங்கயே மருத்துவரை பாக்கமா அங்கெல்லா சொல்லிர்வாங்க என்ன
ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் சொல்லிருவாங்க ஆ
அங்க அங்க சொல்லிர் வாங்க இங்க சொல்ல மாட்டாங்க அங்க சொல்லிருவா அங்க வெளிநாட்டுல சொல்லிருவாங்க அதுவு பொண்ணா இப்ப நா அததா சொன் இல்ல இல்ல நா அததா இப்ப சொன்னே எங்க அக்கா கிட்ட ஆ பாத் தியா நான்தா சொன்னேன் ல மூணு பொண்ணாதா இருக் குன்னு சேரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டு அப்டின் சொல்லி சொன்னா எங்க மச் ச்சா இருந்துட்டு அதா சொன்னாரு சேரி நீ ஒன்னு இருக்கட்டு அடுத்து நான்லா சொன்னே என்ன குடும்ப ரேஷ ன்கார்டுல இன்னு பேர் அதிகமா சேத் த போறீங்க போல அப்படின்னு, அதுதா இன்னைக்கி பா த்துகருதுக்கான ஆ ளுங்க இல்ல
இல்ல ஆமா ஆமா அது என்ன உண்மைதா பாத்துக் னுனா
இப்ப என்ன தெரியுமா உங்கள சொல்லுவாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு துணையா இருக்கு நா பாத்துக்கிறேம்பாங்க இப்ப கொழந்தை இருக்கு இவங்க பாட்டு க்கு ஒரு பக்க வேலைக்கு போனா நீங்க என்ன
ஆமா அது ஒண்ணு பண்ண முடியா இப் ப எ என்னோட இதுவே பாக்க முடியல கரியரு என்ன பண்றது சேரி கொழந்தைங்க ஒரு அஞ்சு வயசு ஸ்கூல் போயிட்டா பாக்கலா அப்டின்தா ஒரு இதுவுல இருக்கே நானே ஏன்னா நம்ப யார நம்பவு நம் பியு விட முடில பசங்கள இந்த காலகட்டத்துல யார நம்பி நம்ம இப்படி போனா கூட என்ன என்ன பண்றாங்களோ பாத்துக்றாங்களா இல்லையா அதே ஒரு இது யோசனையாவே இருக்கு அந்த, ம், ஆ அ சேரி ஓகே தோழி பாருங்க, ஆ, ம், நன்றி தோழி ம்